கேக் குதா
து
உம் ரோட்டு கட போய் நின்னுட்டாங்கன்ன ரெண்டு நிம்ஷத்துல நா பேசிட்டு எதுக் குடா வாள்வாள்ன்னு கத்திட்டு இருக்கறாங்கன்னு வெளிய வர அங்க போய் ரோட்டு கிட்ட போய் நின்னுட்டு இருக்காங்க கூப்பிட்டு கூப்டுட்டே இருக்றேன் காதே கேக்கல அங்கயே நின்னுட்டு இல்ல அப்ப கொஞ்ச நாள் கூப்பிடக்க போறோ சின்னவன் பாத்தான்
உம்
பாத்தொன்ன அப்பறோ அவ வந்ட்டா நாயிங்களா அங்க சண்ட போட்டுட்டுருக்காமா அத இவனுக்கு வேடிக்க பாத்துட் நின்று
கடிச்சிற போது
உம் செரியான லொள்ளு சொல் பேச்சே கொஞ்சம் கூட கேக்றது கெடையாது அது சின்னப் அப்ப எனக்கு வேற சொன்னன்ல கட்டலருந்து ஜம்ப் பண்ணி கை கட்டு போட்டாங்கன்ட்டு ஆஹ் அதனால எந்த டிரெஸ்மே அவனுக் போட்டு போட்டு வுட முடிறதில்ல
இப்ப எது போட்டுட்டு இருக்றான்
ட்ரெஸ் இ மேல சட்டை போட மாட்டே
உம்
ஜட்டி மட்டு தான் போட்டுக்குவான் அஹ் அங்க போய் அங்க போய் நின்னுக்கிறது இங்கே விளாங்காடா வெளிய வீட்டுக்கு முன்னாடி விளான்டா கூட தெரியாது ரோ
ஆமா
ட்டுக்குது ரெண்டு சத்தம் கூடவோ வந்துருக்குது உம் ஒன்ற ஆயிரம் அங்க இந்த ஏரியால உம்
எங்கெல்லா அதிகோ வந்து தம்பிகளுக்கு விளையாடுறக்கு பசங்க இல்ல
நா பாறேன் இப்ப அடுத்த வீடு பார்க்கும் போது ஏரியா பக்கத்துல பச பசங்களே இல்லாத ஏரியாவ தான் நா பாார்பேன் மோஸ்ட்லி
அப்புறம் இவங்களுக்கு போர் அடிச்சுட்டு உங்க வந்து தொல்லை பண்ணுவானுங்க
ஆ ரெண்டு பேரோ ஸ்கூல் போயிருவாங்கல்ல இனி பிரச்சன இல்ல நஞ்ச்பரு காலையில எந்திரிப் பாங்க அறம்மாட மடமட்டு புறப்படுவாங்க சாப்பிடுவாங்க ஒம்பது மண்ணிக்கு வீட்டுட்டு போயடுவாங்களா
உம்
ஆஹ் இவன் கோகுலனுக்கு நம்ம சரஸ்வதி பூஜை தானே அப்ப கூட்டிட்டு போய் அவனுக்கு அட்மிஷன் போட்டு வந்துடுவேன்
உம்
அழகா ரெண்டு பேர் ஸ்கூல் போயிட்டு அப்புறம் சாய்ந்திரம் வந்தானுங்கன்னா இன்ன கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் விளையாடுவானுங்க அதுக்கப்புறம் படிக்கணும் ஹோம் ஒர்க்கு அஹ் ஹோம் ஒர்க்லயே அதுல ஒரு ரெண்டு மணி நேரோ நம்மளுக்கு போயிருமா அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் டிவி பாத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம படுக்க வச்சருவோம் பத்து மணிக்கு
உம்
அதனால தெரியாது
தெரியாது ஆமா அப்படி ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா கொஞ்சம் சின்ன பையங்கிறதுனால சீக்கிரமா தூங்கிடுவான் டயர்டா வந்து
ஆமா இப்ப நம்ம தம்பிக்கு எப்படி சொன்னாங்க மத்தியானம் ஒரு ரெண்டு மணி உட்டுருவாங்க
உம்
அதுக்கப்புறம் நார லாம் எல்லா ஸ்டூடண்ட் உற டைம் தான் உடுப்பது ரெண்டு பேதையும் போய் கூட்டிட்டு வந்துட்டோ
உம் அங்கல்லா எத்தன மணிக்கு விய்ட்றாங்க
ஓவ்வோர் ஸ்கூல்ல ஒவ்வொரு மாரி எல்லா ஸ்கூல்லயும் ஒரே டைம்ல இல்ல ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு டைமிங்க
உம்
கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் போஃர் தேர்ட்டிக்கு விட்டுருவாங்க
உம் இங்க வேன்ல இந்து ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு சில ஸ்கூல்ல இருந்து வரணும்னா வேன் இதுல இருந்து வர்றதுக்கு டிராவல் அதிகமா இருக்கு ஒரு ஸ்கில் ஒரு செல உம் இதெல்லாம் கஷ்டம் இருக் இருக்காது சீக்கிரம் வந்துரலாம்
அதா அதா அதா
உம் பக்கமா சேர்த்திக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பரவாயில்லாம்
நா அப்டித்தா கீத்தின்டயு சேத்துட்ட உ என்னோட வேற ஸ்கூல மாத் த்திர்லா அப்படின்னு பாத்தே
உம்
அதுக்குள்ள பாத்தா தம்பிக்கு வேற இப்டி சர்ஜரி பண்ணன்ல
உம் ஆமா
கூல்லயு அட்மிஷன் எடுத்துக்க மாட்டாங் இவ்ளோ பாருப்ப கரெக்டா ஒன் மந்த் ஆயிருச்சு
உம்
இப்போ போன பத்தொபுதா தேதி பண்ணது நெனக்கிறே அட்மி ஆப்ரேஷன்
அஹ் அதா சொன்னீங்களே அஹ் அது முடிஞ்சதுக்கு அப்பற நம்ம பண்ண ஆரம்மிச்சோ செரி நீங்க ஹாஸ்பிட்டல் போறேன் சொன்னீங்க
ஆமா அப்புறம் கரெக்டா ஒன் மந்த்த் ஆயிடுச்சு கீத்தி நீ நெறைய பேசுனீனாதான் வாய்ஸ் உனக்கு அதிகமா கிடைக்கு
ஆஹ் சேர் சேர் இப்ப வந்து பிள்ளைங்க என்னதா பண்ணுவாங்க ஸ்கூல்ல போயிட்டு படிக்கிறேன்ற பேருல அது இதி சொல்லி குடுக்குறாங்ளா ஆக்டிவிட்ட லா சொல்லி கொடுக்குறாங்களா ஆனா இங்க வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா எதுவும் சொல்லி கொடுக்கலையே மிஸு எதுவு சொல்லலையே அப்டின்னு சொல்றாங்க அப்புறமேட்டு போன்ல வந்து மெசேஜ் பண்றாங்க நீங்க ஏன் ப்ராப்பரா எதுவுமே வீட்டுல சொல்லிக் கொடுக்க மாட்றீங்க இருக்கிரிங்க அவங்க வந்து நான் சொல்லி் கொடுறது வந்து சொல்றாங்களா இல்லயானு கேட்டா சொல்றதில்லனு சொன்னா ஒடனே நாளைக் கி ஸ்கூல்ல கேக்குறாங்களா இவனுங்க வந்து நீ ஏ மேம் கிட்ட சொன்னே அப்படின்னு வந்து அழுவுறானுங்க இவுங்களு சொல்ல மாட்டுங்கறாங்க அவிங்களு நீங்க ஏ சொல்லி தரமாட்டேங்கிறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் ஈவுனிங் வந்து அழுவுரான்ங்க ரெண்டு பேத்துக்கிட்டயு மாட் டிகிட்டு ரொம்ப கஷ்ட
இப்பவே லெசன் லா ரொம் ரொம்ப நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களா
ஆமா லேத் லெசன்னா இப்போ அதா இவங்களுக்கு கன்னடா ஹிந்தி எல்லா இருக்குல்ல அது வந்து கொஞ்ச கத்து க்கணு ஆகாகி
இல்ல அது ஓ கேதா
ம்
இப்பதான சேர்த்து விட்டிருக்கோம் ப்ரிகேஜி
ஆ அதே ஸ்கூல்லதா அதே ஸ்கூல்ல தானே நாலு வருஷமா படிக்கிறாங்க அப்படிங்கறதுனால தெரிஞ்ச பிள்ளைங்க ஏம் இன்னைல இருந்து சொல்லி் கொடுத் அத்த பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது இதா சொல்லி் கொடுக்குறாங்க ஆ அட்வான்ஸ் சொல்லி குடுக்குறாங்க ஆ அதுக்கு மிச்சம் இப்ப இது நம்மள தமிழ்ல வந்து கம்மி இதுதானே ஆ கா கி வந்து கம்மியா தானே இருக்கு இதுல வந்து இருபத்தி எட்டா முப்பதா அப்படி போகுது காங்கணாச்சா நமுக்கியு இப்ப பெருசா போவோம் அதே மாரி ஆக்காக்கி இவ்ளோ பெருசா போவுது
நீயும் அவங்கூடவே சேர்ந்து கத்துக்கோ
ஆஹ நானு அவ் இப்ப இப்போ பறிச்சு வந்துச்சுல்ல அதுக்கு வந்து படிக்கர் இதுக்கொசர சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதோட சேர்த்தி நாங்களும் கத்து வச்சுக்கிறோ அஹ் கன்னடா அக்காய்கி அப்புறம் கன்னடால அம்மா எப்படி பேச னோ அப்பா எப்படி பேசணும் அப்புறமேட்டு அ ஆ அதுக்குள்ள என்ன வார்த்தை வரும் எல்லா மே கத்து வச்சுக்கிட்டு ஹே பறிச்சப்போ சொல்லி கொடுத்தோம் நீ இன்னுமு இப்ப வந்து இன்னும் வந்து நெறையா அ எழுதி கொடுக்குறாங்களா அ அதையும் கத்துக்கடும்னும் அவனுங்க மனப்பாடம் பண் பண்றாங்களோ இல்லையோ நாங்க ஒக்காந்தி மன நீ ஓ நீங்களு சொல்லி கொடுக்குறதாக்குது
அதுதான் அதான் அத அவங்க இப்போ கன்னடா அந்த புக் உக்குலேயே டிரான்ஸ்லேசன் எதாவது இப்ப பேர்ன் இப்ப ம பேரன்ஸ் தான் வீட்டல சொல்லி தர போறோம் அப்போ நம்மளுக்கு நமக் புரிஞ்சு சொல்லி தரணும்னா இப்ப ஹிந்தி புக்லெல்லாம் எப்படி லாஸ்ட்ல வந்து தமிழு லஸ்ட்லே ட்ரான்ஸ்லட் பண்ணி குடுத்துருவாங்களா அந்த மாில ஏதாவது இருக்
இல்ல இங்க வந்து நாங்க மட்டும் தானே வேற லாங்குவேஜ் க்காருங்க அஹ் இங்கெல்லாம் எல்லாருமே கன்னடா தானே தமிழ்ல வந்து அதுல டிரான்ஸ்லேஷன் எது தும்முயிரு இருக்காதுல்ல தமிழ் புக்குல அதேமாரிதான் கன்னடாவிலயும் நம் வந்து போன்ல வந்து தேடி இதுக்கான இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி அதுக்கப் அப்புற தான் ஒண்ணு ஒன்னா இது பண்ண கத்து அவங்களுக்கு சொல்லி தரதா இருக்குது அப்புறம் ஏதாவது தெரியலன்னு கேட்டா அவனு லேள சொல்றானுங்க அம்மா இதுக்கான இது இதுமா உனக்கு தெரியல என்ன கேக்க மாட் கே நீயே அப்படின்றினுங்க
அதேதான் ஆனா கொஞ்சம் கஷ்டதான் இல்ல ஐயோ உனக்கு மட்டும் தான் கஷ்டம் அங்க இருக் இருக்கிறவங்களுகெல்லா தெரியாது கனடா தெரியாம இருக் இருக்கிறனால கொஞ்சம் கஷ்ட
உம்
நீ நெறைய சர்ச் பண்ணும்
ஆமா ரொம்ப தேடித்தேடி ஒவ்வொரு வாரத்துக்கான இதையும் தேடித்தேடி கண்டுபிடிச்சு அஹ் சொல்லி கொடுக்குறதாக்குது அது இவனுங்க மனப்பானம் பண்றதுக் து ரொம்ப கஷ்டம் அவங்கள பண்ண வச்சு எழுத வைக்கிறதுக்குள்ள எவ்ளோ கஷ்டம் எவ்ளோ கஷ்டம் தெரியுமா ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது இங்க படி க்கிறானங்க எழுதுறானுங்களா எக்ஸாம்ல போய் எழுதமாட் ட்டிக்கிறானுங்க
வந்துட்டான் போலயிருக்கு தம்பி ஹலோ
ஹலோ
உம் அப்படியே ஓரளவுக்கு பேசிட்டே தம்பி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி விட் சுத்தமா பேசாம வட்டாங்களா கடைக்கு போனவங்க ம்
இவ மட்டும்தான் தனியா ஒத்துன்றிருக்கிறான்
கால் வந்துருச்சு
ஆமா வீடியோ. கள் வந்துச்சு இது கட் ஆகவே இல்லையே அது எப்படி வந்துச்சு நானு. இது கட் ஆகறதுக்கு முன்னாடியே அது இது எல்லாம கனெக்ட் ஆகி வருது இந்த கால் எனக்கு ரொம்ப. பண்ணது. இவ வந்து.
க்கல்.
இவனுது இவனு வந்து ரொம்ப சேட்ட பண்றா இன்னிக்கு வந்து இப்ப பாரு அலுவுறா பாருங்க.
ஹஹ இல்ல நீ அப்படியே சவுண்ட் ஜாஸ்தியா பேசு. சேரி. கேக்காது. நீ கொஞ்சோ நகந்தாப். ள்ள தள்ளி வந்த மாரி அப்படியே நின்னு. அப்டியே பேசிட்டே இருதின்னா தெரியா. .
ஆஹ சேரி சேரி இவ இப்ப இவ புதுசா. போறானா இவனுக். கே இப்போ வந்து அஹ. ஏ அவ்வளவு ஹோம் ஒர்க் குடுக்குறாங்க ஒண்ணு ரெண்டு குடுக்குறது வுட்டுட்டு ரெண்டு மூணு. அத்தன நோட்டு குடுக்குறானுங்க. இது ஒண்ணு எளுதுரதுக்கே ஒக். காற வச்சு எழுத வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. இதுல மூணு நோட்டு எழுதணும்னா எங்கடா. போய் எழுதுவ அப்படின்னு நானு.
ஆமா நானுமே. இப்ப யுகன் ஸ்டார்ட்டிங்ல போகும்போது நிஜமாலே ரொம்ப பயந்த. ஆ எப்டி தெரியல ஒரு. ஸ்டேஜ்ல நல்லா ஆட்டோமெட்டிக்கா பேசிறாங்க எழுதி. றாங்க ஆச்சிரியமாயிருது.
ஸ்கூல்ல இப்போ பிராக்டிஸ் பண்றாங்கள்ள. அது இது சொல்லி குடுக்குறாங்கல்ல. அப்படியே கத்துக்குறாங்க.
அததா.
தெரியல நம்மளுக்கு ஈஸி கொஞ்சோ சுலபமா போயிருது. அவங்களுக்கு சொல்லி் குடுக்குறது இப்ப இவனுங்களுமே ஃபஸ்ட். சுற்றுல எழுத மாட்ட படிக்க மாட்டனானுங்க. ஆட்டுமேட்டிக்கா ம்ம் அந்த கன்னடவோட வார்த்தய உச்சரிக்க ஆரம்பிச்சுகிட்டானுங்க நல்ல கன்னட பேசுறானுங்க வீட்லயே ஆவடும் அ ஸ்கூல்லி அவுட்டோ நல்லா பேசுறனுங்க இப்ப நம்ம தமிழ்ல பேசுற மாரி தமிழ் இப்ப தமிழ் கிட்ட தமிழ் பேசுறான் கன்னடாளு கிட்டு கன்னடா பேசுறான் அது மெரி
பரவாயில்ல பரவாயில்ல
உம் எல்லா எல்லாத்துக்கிட்டயும் கரெக்டா அ அந்த இதுல அந்தந்த பேசு நாங்க வந்து இ கன்னடால என்கிட்ட சொல்லிக்குடு ஏதாவது சொல்லி்க்குடு அப்டின்னு கேட்டா அ அ சொல்லி தரமாட்டன் என்கு தெரியாதே என்ன பேசுணோ அப்டிங்க அப்புறம் நாங்க ஸ்கூலுக்கு போயிருந்தோல்ல மிஸ்ங் கிட்ட போயி கன்னடால பேசறான் புல்லா பேசறான் நல்லா பேசறான் உ னு இவனுது
டேந்தா பிக்ப் பைனு
உம் இவனும் ஒரு சில வார்த்த வீட்ல பேசுவான்
உம்
சின்ன சின்ன வார்த்தைகலாக்குதில்ல சாப்பாடு வேணும் அ சாப்பாடு நல்லா தண்ணி வேணும்
உம் அதா அதான் ஏன் உங்க டேடி டடி நிறய சொல்லி தர சொல்லு அவருக்கு ஆட்டோமெட்டிக்கா வரும்ல தம்பி கூட அப்டியே பேசி கத்திட்டே இருக்க சொல்லு
உம்
அப்ப அவன் நார்மலாவே அந்த ஜீன்ல அப்டியே வந்துரும் அவனக்கு ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வந்து கத்து தர்றதோட அன் நீங்க இன்னிங் குழந்தையில இருந்தே நீ பேசி பேச்சு குடுத்துட்டே இருந்துன தான் அவனுக்கு கொஞ்சம் ஈசி
எனக்கே தெரியாது ஏ
இல்ல இல்ல உங்க வீ ட்டுக்கார சொல்றன் நானு உனக்கு தெரியாது
ம் இப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கல்லாம் பேசுறாங்